ஹலோ அக்கா எப்டி இருக்கீங்க
ம் நல்லாருக்க நீ எப்டி இருக்க
நல்லாருக்க என்னப்
நானா அது ஏ கேக்கற ஒரு பெரிய கூத்து பண்ணிட்டு வந்தர்க்க
ஆ என்ன பண்ணீங்க
அதா அ செரி ஆ அ இணையதளத்துல பாத்து கொஞ்சோ ஒர் ரெண்டு மூண்ணாளா வெண்டக்காய பாத்தொன்னே செரி கல்யாண வீட்டு வெண்டக்கா சமையல் மாரி பண்லா அப்டின் ஒரு ஆ நப்ப சமைக்கலான் அப்டின்னு ஒரு ஐடியா இருந்துச்சு செரி சொல்ட்டு அந்த மாதிரிதா இது பண்ண சரி தேங்கா ஊப் போடு போட்ற அது ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க தே வெண்டக்காய வந்து எண்ணெய்ல நல்லா பொறிச்சு எடுத்துக்கணு ஆ அப்டி எடுத்துக்கணுன் போ சொல்லி இருந்து சே நானு அதே மாரி பண்ண அதல்லா நல்லா தா பண்ண ஆனா கடசில வந் து புளி எ அது போக என்ன சொல்லுவாங்க புளியு ஊற வச்சு அதே ஊ க்கனுன் சொல்லிருப்பாங்க அது போக வெங்காயத் தக்காளி நெக்ஸ்ட்டு கொஞ்ச நம்ம அந்த மிளகு அந்த அ த்தெல்லா போடுவோல்ல ஆ தனியா அதெல்லா போட்டு அரச்சி நெக்ஸ்ட்டு புளி ஊத்த சொல்லுவாங்க நானு வந்து சரி புளி நா என்ன நச்சுக்கிட்ட ஓ புளில்லா ஊத்த மாட்டாங்க ஆனா வெல்லோல்லா போட்றாங்க அது ஒரு தாட்டே இல்ல நா பாத்துட்டு ஃபோன வச்சுட்ட ஆனா அதுல வந்து புளி ஊத்தனுங்குற ஒரு ஐடியா அ போ அவுங்க சொல்லியிருந்தாங்க ஆனா நா அது அது மறந்துட்ட ஆமா வர்ல கரெக்டா என்ன பண்ணி ட்ட நாம வந்து வெண்டக்காய வதக்கிட்டு நெக்ஸ்ட்டு அதையெல்லா வதக்கி அரச்சு ஊத்தி ஆ நம்ம நல்லா கொதிக்க வக்கிறப்போ அது கொஞ்சோ அடிப் புடிக்கு நம்ம கொஞ்சோ ந சரி நானு வந்து சரி இது டேஸ்ட்டு பண்ணி பாத்தா நார்மலா நம்ம தக்காளி சாம்பார் வக்கிற மாதிரியே இருக்குது வெண்டைக்காய மட்டு போட்ட மாரி இருக்குதே என்னமோ இடி இது இடிக்குதுனு எனக்கு ஒரு தாட்டு இது வேற அது கொஞ்சோ கெட்டியா இருக்குமா நம்ம ஏ நல்லா தண்ணி அ வட நமக் குண்டால போட்டு நல்லா இது பண்றப்ப அடிபுடிக்கவு ஆரம்மிச்சி செ அட தண்ணி ஊத்தி அது ரொம்ப தீஞ்சு போயி அத் நல்லாவே இல்ல கொழம்பு மொத தக்காளி கொழம்புல வெண்டக்காய போட்ட மாரி இருந்தது
அண்ண டேஸ்ட் பண்ணாங்ளா உங்க சாப்பாட
அவுங்க என்னமோ எ தலையெழுத்து சாப்புட்ணுன் சொல்லிட்
அய்யோ நீங்க எதுனா சொதப்புனா இருந்தா சாப்ட்ருவாங்களா இல்ல எதுனா சொல்லுவாங்களா
அது வந்து எப்பவுமே வந்து கொற சொல்ற ஆளு தா இது செரி இல்ல அது செரி இல்லனு கண்டிப்பா சொல்லுவாங்க சப்பாத்தி உருட்ரியா அப்ப அப்டிலா சொல்ல மாட்டாங்க அப்புடிலா சொல்ல மாட்டாங்க அது அம்மாவே செஞ்சாலு கொற சொல்லுவாங்க அதுதா மேட்ரு அம்மாவே பண்ணாலு நீ ஏ இப்டி பண்ணம்பாங்க சப்பாத்தி உருட்ணும்னா ரவுண்டாதா உருட்ணு கைலிலா உருட்ட கூடாது இந்த இந்தி இந்தியா மேப்பு அனீபியா ஆ என்ன அமீபா மாரிலா போ கூடாது நியூக்ளிய அப்புடியா இப்புடி போ கூடாது அப்புடி போ கூடா எனக்கு ரவுண்டா இன்ன வரைக்
இன்னு வரய வராது அ நானு ஃபஸ்ட்டு கல்யாணொ ஆன புதுசுல எனக்கு அவ்ளோவா சமைக்க தெரியாது சமைக்க தெரியுனா அரிசி அ சாதோ வடிப்பே அப்றோ கொழம்பு வந்து கொ தெரியு கொழம்பு இப்டிதா செய்யணு சொல்ட்டு ஆனா செஞ்சது கெடையாது கொஞ்சோ அந்த பலகாரம் மட்டு கொஞ்சொ கொஞ்சொ அந்த பருப்பு போலி அதெல்லா வந்து செய்ய தெரியு அந்த பலகாரொ ஐட்டம்ஸ்லா செய்ய தெரியு அந்த சொய உருண்ட அதெல்லா செய்வே ஆனா இந்த நிஜம் மான் அந்த வருவலு அதெல்லா செய்ய தெரியாது அப்பறோ வந்து எனக்கு சப்பாத் தி சுட தெரியு நல்லாவே சூப்பரா சுடுவெ ஆனா தரப்பு தெரியாது அது மாரி ஆ அங்க அங்க கொஞ்சொ கொஞ்சொ தெரியுமா தெரியாது கல்யாணொ ஆன புதுசுல ஏனா எங்க வீட்ல எங்க அப்பா தா இன்னிய வரையு எங்க அப் பா தா வந்து சப்பாத்தி தேப்பாரு சப்பாத்தி தேச்சி போடுவாரு எங்க அம்மா எடுத்து போடுவாங்க அதுதா நாங்க சின்ன வய எங்க அம்மாவு தர த்துவாங்க ஆனா ரொம்ப ரேரு ஆ எப்போ அ ப்பயுமே எங்க அப்பா தா செய்றதுனால எங்க அப்பா ரொம்ப சூப்பரா சப்பாத்தி மாவு ஆ சூப்பரா அழகா பெசந்து நல்லா ரவுண்ட் ரவுண்டா ரவுண்ட் ரவுண்டா நல்ல‌ தட்வாங்கங்க ஆனா எங்க அம்மாக்கு அது மாரி வராது அதே மா அதா நா நென்ச்சே எங்க வீட்டுக்காருக்கு தெர தட்ட தெரியு சொல்லிட்டு கல்யாணான புதுசுல நா பூரி இது வரைக்கு வந்து ரவுண்டா தா பாத்துருக்கே எங்க வீட்டுகார் வந்து அ முக்கோண சேப்லெல்லா பூரி கேட்டா எப்டி இருந்தாலு பிச்சு தான சாப்புட போய் சூடு அப்டின்ட்டாரு
ஆஹ
எனக்கு அதெல்லா தெரியாது எனக்கு அ ரவுன்டா தா வேனு நா அப்பதா சாப் புடுவே நா கோச்சிக்கு போயிலா படுத்துருக்கே பொய்ட்டு ரவுண்டு ச ரவுண்ட்டு பூரிதா வேணு எனக்கு நீ செஞ்சு தா நா சாப்புட்றே அது வரையு நா சாப்புட மாட்டே அதெல்லா பண்ணிருக்கே நா தா கொற சொல்லுவ சாப்பாட அவுங்க எதுமே ந நா தப்பு பண்ணாலு செரி தப்பு பண்னாலு செரி சாப்பு ஆ அப்டியே சாப்ட்ருவாங்க
ஓ இங்க வந்து அப்படியே வயஸ்வெர்சான் வைய்ய ஆ இது கொஞ்சோ காரமா போச்சுன் நனைக்கிற உப்பு கொஞ்சோ இல்ல இருந்தாலு நா உப்பு போட்டுக்கற அப்புற எதுக்கு அந்த கொற சொல்றது அப்படிதா சண்டையே வரு உப்பு கொஞ்சோ இல்லன் தெரிதுலங்க
போட்டவளு நல்லா எ பொண்ணு சொல்றா இப்ப வந்து வளர்ந்துட்டா நல்லா நல்லா சாப்பாடுல்லா நல்லா வந்து உப்பு இருக்கா இல்லையா காரோ இருக்கா எல்லா நல்லா தெரியு அவளுக்கு ஆ குட்டி பையனுக்கு இப்பதா செக் பண்றாரு அதனால நம்பஸ்க்கு நம்ப குடுக்குறதுதா அவனுக்கு ஆனா இங்க இருக்கு என்னடா இது வம்பா போஷ்சி கொஞ்ச போய் உப்பு எடுத்துட்டு வா கொஞ்சோ போய் உப்பு எடுத்துட்டு அந்த உப்பதா எத்துட்டு வாயே நா சொல்வ உப்பெல்லா‌ நறைய சாப்பட கூடாது கூடாதுனா பரவாயில்ல அப்டின் லை ட்டா மழ சாத்தணுமேன் கொஞ்சோ தோணுது இது பரவாயில்ல அப்டிந்து அவளுக்காகவே அந்த உப்பு டப்பாவலா ஒலிச் ட்டு வைப்பே நீ உப்பெல்லா நறைய சாப்பட கூடாது அப்டின் சொல்லிட்
நம்ம கொழந்தைங்களுக்கே வந்து உப்பு குடுக்காம நா இன்ன வரைக்கும் பாப்பாக்கு வந்து உப்பு குடுப்ப இல்லேல்லா சொல்லல ந சாப்படுறதா அவுளுக்குவே எக்ஸ்ட்ரால எது பண்ண மாட்ட ஆனா அவளுக்கு என்னா வந்து தயிர்ல உப்பு போல்லினாலு அவ சாப்ட்டுக்குவா இப்ப கொழம்புலயு அவளுக்கு உப்பு போடாம இப்ப நெய் சாதமே நா குடுக்குற அதுல கொஞ்சோ உப்பு போடாம இருந்து ட அப்டினாலு நா வளந்துட்டா இருந்தாலு உப்பு போட்லேனாலு அவ வந்து அது ஓகேன் சொல்லி எடுத்து சாப்ட்டுக்
சாப்ட்டுப்பா ஆ ஆமா எங்க எங்க பஸ் அவுங்களு வந்து என்ன பண்ணுவாங்க அங்க சக்கர பால்ல வந்து சக்கர போடாம்லே ரெண்டு பேரு குடிச்சிருவாங்க இன்னி வரையு சக் சக்கர போட மாட்ட போட்டாலுமே வந்து ஒரு பின்ச்சு சக்கர தா போடுவ ரொம்பல்லா கூட போட மாட்ட அதனால் அதுநால்லதா அதனால வந்து டக்குன்னு சாப்ட்ருவாங்க அவ்ளோவா எது சொல்ல மாட்டாங்க அம்மா எனக்கு சக்கர போடு அழுவ மாட்டாங்க
அ அ இவ நா எ பாப்பாக்கு தேனு சர்க்கரைக்கு பதுலா இல்லனா தேனு குடுத்துப்பாரு ஆனா தக் சூடான பால்ல வேண்டா வெது வெதுன் நல்லா ஆறனதுக்கப்புறோ நீ வந்து தேனு ஒரு ஸ்பூன் ஊத்தி குடு
தேனு பால்ல தவர மீதி எல்லாத்துலயு போட்டு சாப்டுவா இட்லிலயு போட்டா தேன் தேன் அம்மா தேன் அம்மா தேன் அவ்து அந்த தேனே வாய் உள்ள நொழையாதா அவளுக்கு ஆனா தேன் அ‌ சப்பாத்திக்கு தேன்
உம் ஹம்
க்லா தேன் கேக்றியே அப்டின்னு இருக்கு அது மாரி பண்ணு வா அவ தேன் அங்க ஓரமா வச்சுட்டு தேன அப்டின்னுவா
ஆ அது நல்ல இதுதா அது அ நா வந்து பாலுக்கு தேன் ஊத்தி குடுக்குறது ம் சத்து மாவு ஃபஸ்ட்டுல்லா சத்து மாவுக்குள்ள போட்டுதா இது பண்ணுவா ஆனா இப்பல்லா தேன்ல வந்து பாலு தேனு தேனு தேனு தேனு இல்லைன்னா வெறும்பால் குடிச்சுக்குவா ஆனா சக்கர அதிகமா நானு வந்து அதுல ஆட் பண்றது கடையாதுன்னு வய்
ம் சத்துமாவ நீங்க வெளியருந்து அரைக்கிறீங்ளா இல்ல வீட்லயே நீங்க அரச்சுப்பீங்களா சத்து மாவு ஆ
சத்துமாவு வந்து இந்த அங்காடில குடுப்பாங்கல்ல அதுதா வந்து அப்பப்ப வந்து உரண் வச்சு அத என்ன பண்ணுவன்னா அப்படியெல்லா நா யூஸ் பண்ண மாட்ட உருண்ட புடிச்சி இட்லி பாத்தரோ இருக்குல்ல அதுல வந்து வேக வச்சு எடுத்துக்குறது ஸ்டீம் பண்ணிக்கிறது ஸ்டீம் பண்ணம்னா அது ஒரு டேஸ்ட் இதுல இருக்கு இது அதுலயே வந்து நம் முந்திரி அதெல்லா உள்ள வச்சிருவ ஸ்டஃப்டு மாதிரி
ஸ்டஃப்டு ஆ சரி சரி்ங்க்கா நாங்க வந்து என்ன பண்ணுவ நானு அந்த சத்துமாதா நா வீட்லயே ஃபர்ஸ்ட் சத்துமால்லா ரெடி பண்ண ஆனா அது ரொம்ப பெரிய வேல ரெண்டு வாட்டி ரை ரெண்டு வாட்டி இது பண்ணிட்டு அது வர்ற சீக்கிரொ நம்ம வீட்லயே செய்றதுனால பூச்சி வச்சுருதுங்க நம்போ பெரிய கொஞ்சோ ஒரு ஒரு கிளாஸ் எல்லாத்துலயு போட்டாலே போட்டாலே பெரிய டப்பா வரையு ஃபுல்லா ரொம்பிடுதுங்லா அது ஒன்னு சரிப்பட்டு வர்ல சீக்கிரமாவு காலியாவுமாட்டுந்து எ பொண்ணு சா ப்ட்டுர்றா ஆனா அவளுக்கு ரொம்ப கஷ்ட எறங்கவே எறங்காது அவருக்கு கஞ்சினா கூட சாப்டுருவா அவனா இப்போ படுக்க வச்சு ஊட்டவு முடியாது அதனால இப்பயுமே இப்போ அங்காடில வர சத்துமாவுமே எப்டின்னா நா என்ன பண்ணுவ இந்த பால் ஊத்திப்ப கொஞ்சோண்டு அப்ரொ நட்ஸ்சல்லா வந்து பவுட்ரு மாரி ஆக்கிட்டு அப்ற நெய் நல்லா ஊத்திப்ப பாலு நெய்யி ஆ கொஞ்சோண்டு நாட்டு சக்கர கூட சேர்த்துட்டு நல்லா பெசந்து ஆ பால் ஸ்வதி ஆக்கிட்டு அந்த பவுடர்ல வந்து பிர ப்ரட் க்ரம்ஸ்லா நம்ம ரவுண்ட் பண்ணுவோ பாத்தீங்ளா அது மாரி ரவுண்ட் பண்ணிட்டு குடுத்தா ஸ்வீட்டுன் நெனச்சு சாப்ட்டுருவா
நல்லாருக்கே இந்த மாரி நா பாப்பாக்கு பண்ற
நா ஸ்வீட்டுன் நெனச்சு ஏமாத்தி குடுத்துருவ இல்லன்னா வந்து ஸ்வீட் டப்பால வச்சுட்டு இதா ஸ்வீட்டு நா புதுசா வாங்கினு வந்துருக்க இதான்டா ஸ்வீட் அப்டின் சொல்லி ஏமாத்தி குடுத்துட்லா இல்லன் கஞ்சிலா போட்டோன் வச்சுக்கோங்களே அவ மட்டுதா குடிப்பா அவ குடிக்கவே மாட்டா
தெரிஞ்சு போய்டு அதுக்காகதா நா ஆனா இப்ப வந்து கேழ்வரகு கொஞ்சோ அதிகமா எடுத்துக்குறோ கேழ்வரகு கம்பு தினை குதுரவாலி சோ அந்த மாதிரி இருக்கிறதுனால பாப்பா சாப்ட மாட்டா இருந்தாலு வழியே நாம வேற எதுமே இல்ல அப்ப கண்டிப்பா சாப்பிட்ற நீ அந்த மாரி குடுத்துப்பழவுற சாப்பாடு ஐட்ட குடுக்குறதுக்கு பதிலா இந்த தே கேழ்வரகு இதெல்லாமே ஆனா நாங்க டெய்லியுமே கஞ்சிதா எப்டின்னா ஒரு அஞ்சு கிலோ கேழ்வர வாங்குறோ அப்டின்னா அத நம்ம வந்து காய வெயி காய நல்லா தண்ணில நல்லா கழிஞ்சிட்டு அத வந்து வெயில்ல காய வச்சு நாங்க பவுடர் பண்ணிக்குவோ டெய்லி ரெண்டு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் தண்ணிக்குள்ள வந்து மிக்ஸ் பண்ணி அதுல வந்து து கட்டி இல்லாம கலந்துட்டு அத கின்டிட்டே இருக்கணுன் வையே அடி புடிக்காம
ஆமா ஆ நாங்களு அது மாரி கஞ்சி ஆ அது பேரு என்ன ஆ எதோ. அந்த ரெட் ஆ ரெட் கலர் அரிசி சொல்லுவாங்களே என்ன பேர் மறந்துருச்சு ஆ
ஆமா ஆமா இந்ததுதா ஆ செவப் இது கவூனிங்க அரிசில்தாங்க கருப்பு கவுனி
ஏங்க நல்லத் ஷேப்பூ ஒழுகூ அ நல்லத்திலயே போட்டு அந்த அரிசி எல்லாம் வந்து அ விக்குவூ விப்பாங்க பாப்பக் கெல்லா வந்து அந்த அரிசியில வந்து கஞ்சி கொட்த்தா அது குடிப்பா அவெ
அது நல்லது
ல்லா இருக்கோ ஆமா இந்த கம்பு அப்பல்லா அவர் அப்படியே சாப்பிட மாட்டாரு ரொம்ப கஷ்டம்ங்க ஆ அந்த கஞ்சி மட்டு குடிப்பான் அந்த கருப்பு கவுனி கஞ்சி மட்டூ குடிப்பான் அதுல எல்லா அரிசியூ சேர்ப்போ நாங்க எல்லா ஆ நாட்ட அரிசி எல்லாமே சேர்ப்போ அவ எல்லாமே சேர்த்து லைட்டா பெப்பரு சுக்கு அதெல்லா மட்டு போட்டுட்டு நல்லா இருக்கூ கஞ்சி நல்லா உப்பு போட்டு நம்மளுக்குமே நல்லா இருக் கூ ஆ ஆமா சக்கரை குறையூ அதெல்லா வந் வயிரூ ஃபுல்லா இருக்கே இப்போ பாப்பாக்கல்லா வந்து ஆ அக்கா பாப்பா எழுந்துட்டாக்கா நா அப்புறமா பேசுறேங்கா உங்க கிட்
ஆ சரிங்டா டாடா ம் பாய்
ஹாய்ப்பா
ம் பாய்
ம்